ஹலோ
ம் ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ம் சொல்லுங்க ம் நா பேசுறது தெளிவா கேக்குதா
கிளியரா கேக்குது
ம் சரி என்ன தலைப் பத்தி பேசலா
நீங்ளே சொல்லுங்க ஆ
எத பத்தி பேசுறது சரி உணவுகள் பத்தி பேசலா இதுல
சொல்லுங்க ‌உங்குளூக்
ம் செரி ஒன்னு எனக்கின்ன உணவு பிடிக்கும்னே அதே சொல்ல முடியாது எனக்கு என்ன நல்லா சமைக்க வரூ அப்படின்னு கேக்லா ஏன்னா புடிச்ச உனவங்கள பத் இந்த மாதிரிய ஒரு வாட்டி பேசியிருக்கோ இந்த தலைப்புகள் நம் அதிக நேரம் பேசியிருக்கோ அதனால நம்ம என்ன சமை ச்சா நல்லா இருக்கோ எது எதுக்கு எந்த காம்போ நல்லா இருக்கூ அந்த மாதிரி நம்ம வோனா பேசலா சரிங்களா எந்த ஊர் உணவு நல்லா இருக்கோ செரி இப்ப நா எனக்கு வந்துட்டு நா ரொம் ரொம்ப டென்ஷனா இருந்தே நா வந்து ஸ்வீ்ட் தா செய்வே என்னோட ஹாஸ்டல் ஃபேவரைடே ஸ்வீ்ட் தா எனக்கு காரம் பிடிக்காது எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப புடிக்கும் என்ன ஆமா எதனாலூ புரியல கேரட்டெல்லா ரொம்ப புடிக்கும்னா அது டென்ஷனா இருந்தா பண்றதுக்கு ரொம்ப புடிக்கூ கேரட் வெரைட்டிஸ் நல்லா தா பிடிக்கும்ங்க என்னன்னா கேரட் அல்வா பிடிக்கூ அதே மாதிரி மில்க் ஷேக் எலேமே கேரட் மில்க் ஷேக் கெடைக்குதா அப்டின்னு சொல்லி தேடிப்போய் வாங்குவங்க அதுவூ அந்த ஆவின் இல்ல கெடைக்கிற மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கூ கொஞ்சொ கூலாவூ தருவாங்க ஆ கெடைக்கூ அது ‌இங்க உள்ள இங்க இருக்கா வெந்தா கெடைக்காது கொஞ்சொ தூரமா இருக்கா அவிங்ல பேய் கேட் கேட்டு வாங்கி அது மட்டும் வாங்கி சாப்டுவ அங்க நெறய அங்க போனாலே ஒரு அஞ்சனு சேத் தாப்ல வாங்கிட்டு வந்துருவ வேற எங்கியுமே கேரட் கெடைக்காது ஃபஸ்ட் பிரிஃபரன்ஸ் எப்பமே கேரட் மில்க் ஷேக் தா கேரட் அல்வா நல்லாருக்கு சூப்பரா இருக்கு அப்றமா என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி என்னன்னா இந்த அனந்த பவன்லல்லா வாங்குவாங்க இந்த பால்கோவா ஸ்வீடல்லாம் அந்த என்ன சொல்றது பால்கோவ டைப்ல நெறைய ஸ்வீட்ஸ் இருக்குல வெரை ட்டி வெரைட்டியா ஸோ அந்தஸ்வீட்டெலா குடுத்தாச்சி அப்ப சொன்னா அப்டே சளைக்காம உக்காந்து சாப்டுட்டே இருப்ப நேத்து கூட ஒரு பாக்ஸ்ஃபுல்லா இருந்தது காலி எங்க அக்கா வாங்கித்தந்தா ஆனா அதனால ஒத்திக்கு ரெட்ட அந்த அளவுக்கு இருந்து ஸ்வீட் சாப்டுவே லட்டெல்லா இருந்துச்சுன்னா நா சாப்டுட்டே இருப்ப அந்த மாரி பயங்கரமா ஸ்வீட்ஸ் சாப்புடுவ ம்
லட்டா
லட்டு மட்டு இல்லங்க இங்க இந்த பால்கோவா வெரைட்டி ஸ்வீட்ஸ் இருக்கலாங்க இந்த கொஞ்சோ என்ன சொல்றது ஹை லெவல் ஸ்வீட்ஸ் இருக்குல இந்த ஆனந்த பவன்லல்லா வரும்ல பாக்ஸ்ல சோ அந்த மாதிரி பட்ட ஸ்வீட் அதுவு சூப்பரா இருக்கு அதெல்லா உக்காந்தா சாப்ட்டு முடிச்சுதா எளம்புறது அந்த மாதிரி அப்பறோ நா வந்து எனக்கு ஒரு ஹேபிட்ருக்கு கொஞ்சோ காரமல்லா சாப்ட்டேன்னா காரமா சாப்ட்டேன் இல்ல என்ன சாப்ட்டாலு மதியோ லஞ் சி சாப்பிட்ட ஒடனே ஒரு ஸ்வீட் சாப்டணு அப்டிங்கற ஒரு ஹேபிட் இருக்கு நா எதாவது மதிய சாப்ட்டோன்னே போய் எதாச்சும் ஸவீட் இருக்கான்னு தேடி புடிச்சு எடுத்து ஸ்வீட் எடுத்து சாப்டுவே அதுக்குன் சீனியெல்லா சாப்ட மாட் ட ஆனா எனக்கு எதா ஸ்வீட் சாப்டறது ரொம்ப புடிக்கு அது முட்டாயெல்லா கெடையாது கொஞ்சோ வெரைட்டியான ஸ்வீட்
லட்சுமி பி இல்ல
புரியல
பேக்ல மொத சாக்லேட் டைரி மில்க் வெச்சிருப்பீங்ள
ஆ வேற மத்தலாம் வெச்சுப்ப ஆனாலு வேற எனக்கு புடிக்குங்க ஆனா எனக்கு மில்கி பார் பயங்கரமா புடிக்கு அந்த மில்க் வெரைட்டிஸ்ல்லா ரொம்ப புடிக்கு
ஓ மில்க் ஐட்டம்ஸ் ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
ம் இந்த மில்கி பார்லயு பெரிய மில்கி பார் நல்லாவே இருக்காது அஞ்சு ரூபாய்க்குள்ள மில்கி பார் சூப்பரா இருக் அது யாரெல்லா டேஸ்ட் யாரெல்லா டேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது இந்த அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மில்கி பார் இருக்குங்க அதுக்கு உள்ள ஒரு மாதிரி பிங்கிஷ்ஷா இருக்கு கடிக்க கடிக் க அது செம்ம டேஸ்ட்டா இருக்கு ஆனா இந்த இருபது ரூபா பத்து ரூபாய் குள்ள மில்கி பார்ல்லா மொக்கயாதா இருக்கு ஓரளவுக்கு சாப்படற அளவுக்குல்லா ஒண்ணு இருக்காது ஆனா இந்த அஞ்சு ரூபாய்க்குள்ள மில்கி பார் செம்ம டேஸ்ட்டா இருக்கு ஒர்த்து சாப்பட்றதுக்கு ஒர்த்து அப்டின்னு சொல்லி ல சோ இந்த மாதிரி ஓரளவு ஆ ஹா அந்த மாதிரி சொல்லிக்கலா இல்ல நெஜமாவே நீங்க நீங்க வேண்ணா போய் ட்ரை பண்ணி பாருங்களே ஒரு பத்து ரூபாய்குள்ள மில்கி பாரயு வாங்குங்க
அந்த மில்கி பார் தானே சொல்றீங்க
புரில
பட்டையா இருக்க மில்கிபார் நல்லா இருக்காது ரவுண்ட உருண்டையா இருக்கு அத்தான சொல்றீங்க
வேற உருண்டையா உள்ள ஒரு பிங்கிஷா இருக்கு அந்த மாதிரி குடுத்துருப்பாங் சோ நீங்க ரெண்டையுமே வாங்கி ட்ரை பண்ணுங்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா அந்த மாதிரி வச்சு அது எனக்கு தெரியாதுங்க ஆமா நாலா ஸ்வீட் மட்டுந்தாங்க காரோல்லா எடுக்கவே மாட்டேங்க ரொம்ப ரேர்
நா வந்து ஆக்சுவலா வந்து நானு வந்து ஸ்வீட் பயங்கரமா சாப்டுவே ஒரு சைல வந்து எனக்கு லட்டு அந்த சவப் கலர் லட்டு இருக்குல மோதி லட்டுன் சொல்வாங்க மோதி லட்டுன் சொல்லுவாங்க அது லட்டு எனக்கு வந்து பாத்தீங்க நீங்க எத்தன கிலோ குடு த்தா சாப்டுவ நாலா ஒன் ஒன்ஸ் மீன்சு ஆனந்தாஸ்சு ஆனந்தாஸ் அனுபறோ உங்களுக்கு தெரியுல
ஆமா
ஆனந்த ஆனந்தாஸ் ஸ்வீட் ஸ்டால் மீன் அது வந்து கோயமுத்தூர் கோட்டுக் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில ஆனந்தாஸ் ஹோட்டல் இருக்கு அங்க ஒரு ஸ்வீட்ஸ் ஆனாந்தோ ஸ்வீ்ட் ஸ்டால் இருக்கு மீன்ஸ் அவுங்க லட்டு அந்த அக்கா வந்து புடிச்ட் மீன்ஸ் நா ஒருத்தங்களுக் மீன்ஸ் டிஃபன் வாங்க போயிருக்கே ஆ யாருக்குன்னா என் ஃப்ரெண்டோட தாத்தா வந்து ஜி ஹச்ல அட்மிட் அவன் வந்து எனக்கு டேய் ஒரே ஒரு வாய்ன்டு வந்து குட்றா அப்டின்னா அதே ஹாஸ்பிட்டலு விஜயன் தாதா அவன் தயிர் சாதம் மட்டு வாங்கிட்டு வந்து குடு தாத்தாக்கு அப்டினா ஆ தயிர் சாப்பாடு வாங்கிட்டு நா பார்த்தா லட்டு வந்து அவுங்க சுட சுட புடிச்சிட்ருந்தாங்க மீன்ஸ் லட்டு வந்து அவுங்க உருண்ட தாங்க என்னால அங்க இருந்து நகரவே முட்ல எனக்கு அந்த லட்டு சாப்டாம இதே பண்ண முட்ல அவுங்க என்ன சொல்ட்டாங்க எனக்கு இப்ப லட்டு ஒரு அரக் கணக் மீன்ஸ் லட்டு எனக்கு ஒரு பீஸ் குடுங்க நா வந்து வாங்கிற சாப்றக்குள்ள நாங்க ஃபுல் பிளேட்டிங் பண்ட்டு தா லட்டு அங்க வைக்கிற வரைக்கு நீங்க வெயிட் பண்னு சொல்ட்டாங்க
ம் நா அப்புறோ அவன் கதறி அவன் எனக்கு போன் பண்ணி சாப்பாடு வர்ல பார்சல் நா அப்புற அவனே வெக்கி போட்டு என்னைய பாக்க வந்தா நா பாத்தா லட்டு லட்டு பிளேட்டிங்கா வெயிட் பண்ணிட்ருக்காங்க டேய் உன்ன என்னடா சொன்ன உன்ன டேய் இந்தா லட்டு சாப் பாடு வாங்கிட்ட நீ கெளம்பு நா லட்டு வாங்கி சாப்ட்டுதா வருவ அப்டின் சொல்லி நா லட்ட வாங்கி சாப் படாம அங்க இருந்து வரவே இல்ல லட்டு ஒன்னு வாங்கி சாப்டுட்டு அர கிலோ லட் ட வாங்கி இதே வந்து கார்ல வச்சு சாப்டுட்டு ஃபுல்லா லட்டு சாப்ட்டுதா வந் அந்த மாரி எங்க வீச் எங்க வீட்லே எங்க அ ஃபங்கஷன் ஏதாது வப்பாங்கல்ல மீன்ஸ் தீபாவளி பொங்கல்லா இருக்குல அப்ப வந்து வீட்ல லட்டு சுடுவாங்க பூந்தி சுட்டு அது ஜீராலா போட்டு தட்டி வைப்பாங்க ஆ மொதல்ல சின்ன வய்ஸ்ல எப்டி சொல்றோனா காலேஜ்லா படிக்கும் போது அப்பாலா இருக்கும்போது காலேஜ்ல படிச்சுட்டு ஸ்கூல் காலேஜ்ல கொஞ்ச மெச்சுர் ஆன வயசுல இருக்கும் போது எங்க பெரிமா வீட்லா ஸ்வீட் செய்வாங்க எங்க பாட்டி வீட்லயு பெரிமா வீட்லயு ஸ்வீட் செய்வாங்க
அப்ப இப்ப மெச்சூர் இல்லங்கறீங்ளா அப்பதா மெச்சூர்டா இருந்தீங்க இப்ப மெச்சூர்டா இல்லங்கிறீங்ளா
அப்ப மெச்சூடா இல்லாதப்பன் சொல்ற சின்ன வய்சுல சொல்றது ஒரு செவன்த்து டூ எய்த் நைன்த் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது எங்க பாட்டி வீட்ல முருக்கு சுட்டுட்டு அந்த இதுல செய்வாங்க அப்ப யாருக்குமே கல்யாணோ ஆயிருக்காது எங்க அண்ணா பெரியண்ணா எங்க அக்கா நானு இந்தவி ரெண்டக் காவுக்கு யாருக்கு கல்யாணோ அயிருக்காது எல்லாக்கு கல்யாணோ யார் கல்யாணோ களிச்சி இத்தன பசங்க அப்போ உக்காந்து விடிய விடிய உக்காந்து முறுக் முறுக்கு சுட்டுட்டு அந்த லட்டுல்லா புடிப்பாங்க நம்ம ஜாலியா அப்டி இருக்க நடுல உக்காந்து லட்டு சுட்டு உருல புடிக்க லட்டு வந்து பெரிய உருண்டய புடிச்சிட்டு ரோஸ் பண்ட்டு மொத்தமா குத்து திருப்பதி லட்டு மாரி பெரிய உண்டயா புடிக்க அந்த மாரி ஒரு ஸ்வீட் சுத்திட்டு எங் வீட் இருக்க லட் லட் எடுத்து சாப்ட்டு இந்த மாரி சம்பவோலா நடக்கு வீட்ல அதே மாரி எங்ககு சித்தி வந்து எங்க கேசடி அப்பா சாமி கேசடி எங்க சித்தி மாரி சேரி கேசடி செய்யறக்கி நா லைஃப்ல எங்கயு சாப்டது இல்ல
எனக்கு கேசரி பிடிக்கவே செய்யாதுங்க
கேசரி செ கேசரி செய்வாங்கா அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா குலோப்ஜாமுன் குலோப் ஜாமுன் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி மீன்ஸ் எங்க அக்காவோட மாமியார் அவுங்க பாட்டினு தா கூப்டுவ அவுங்க செய்வாங்க குலோப் ஜாமுன் எனக்கு தம்பி வந்து அந்த மில்க்க வெச்சு அந்த அந்த மில்க் ஸ்வீட்னு குலோப்ஜாமுன் மாரியே ஒன்னு இருக்கும்ளா
ஆமா
ம் அது பால் வாங்கிட்டு வந்து அவ வேனுனே அந்த லெமன புழிஞ்சு விட்டு அத வெச்சு செய்வா பாருங்க எ தம்பி ஒரு மில்க் ஸ்வீட் நல்லா சாப்ட்டு சாப்ட்டு அப்பறோ வந்து நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எளனீர் பாயசோ வந்து நா சாப்ட்ட இளநீர் பயாசோ மாதமுட்டி அந்த தங்க அவர் இருக்கார்ல
ஆமா சொல்லுங்க ஹலோ கேக்குதா ஹலோ